ஹலோ
ஆ வணக்கங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்க நீ எப்படி இருக்க
ஆ நல்லாயிருக்கேன்ப்பா என்ன பண்ணு இருக்குற
நானு சும்மா தா படுத்துட்டுருக்கேன் எங்க டோராக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால எப்போன் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோன்ப்பா வெளிய வேற போணுன்ற பிளான் வச்சுருந்தே
உம்
அதுவும் என்னால இப்ப போக முடியல வெயிட்டிங்ல இருக்க
அப்படியா இல்லைய அதே பண்ணிடுமே வலி அப்படியே போறதுன்னு உள்ள போயிட்டு பண்ணிடுமே அதுவே
இல்ல பா இது பார்சன் கே ட் இல்ல இதுக்கு நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணணு
அப்படிங்களா சரி சரி சரி சரி
ஆமா அது குட்டி வெளியே வரும்போது நம்ம எடுத்து தா அத கட் பண்ணுவே நா தா கட் பண்ணிட்டா அந்த சத்தையை அது கிட்ட கொடுத்தா சாப்பிடறது
உம் உம் உம்
அது அப்படியே படுத்துட்டே தா இருக்கு அத எடுத்து அது கையில் நா கொடுப்பே அதுக்கிட்ட வைப்பே வயாண்ட அப்ப அப்படியே படுத்துட்டே சாப்பிடும் பெயின் இருக்கும்ல
ம்
அதுனால தடவி குடுத்துட்டே இருப்பே க்ளீன் பண்ணிட்டே இருப்பே
சேர் சேர் பரவால்லங்க நர்சா மாறீட்டுக்குறீங்க டாக்ட்ரா மாறி இருக்கீங்க இல்லங்க எனக்கு இதெல்லா பயோங்க நீங்க எப்டிதா இவ்வளோ தைரியமா அத கட் பண்றேன்றீங்க கொழந்த எடுக்குறேன்றீங்க அப்பா பேசாம் நீங்க பேசாம டாக்டருக்கே படிச்சிருக்லா
அத எடுத்துட்டு தொடைக்கணுங்க அத அந்த குட் டி மேல இருக்கு இல்லையா அதெல்லா கொஞ்சோ க்ளீனா தொடச்சிட் டு தாங்க அதுக்கப்றோ குட்டிக்கு அம்மாகிட்ட விட்டனா அது க்ளீன் பண்ணுங்க மீதி கொஞ்ச நஞ்சோ அது எல்லாமே நம்ப தாம் பண்ணணூனு டாக்ட்ரு சொல்லி அனுப்புனாங்க நீங்க ஹெல்ப் கண்டிப்பா பண்ணணூ ஆ நாட்டு பூன மாதிரி விடக்கூடாது அப்டின் சொன்னாங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி அதுவு எங்ககிட் டியே தாங்க வந்து படுத்துட்ருக்கு இப்ப டெலிவெரி பெயின் வந்தா
ம் ம் ம் அது வீட்டுக்குள்ளயே வளர்தில்லிங்களா
ம்
அதனால வந்து உங்களதா டிபெண்ட் பண்ணுமே அது வேற யாரை கிட்டயு போகாதது வெளியாளு வந்தா பயப்படு வெளியாளு வந்தா பயப்படு உங்ள இப்போ பழகிட்டனால இப்போ உங்கோ பேஸ்லயேதா அது இருக்கு உங்களோட இதுலதா இருக்கு உங்க சூடு மேல ஒக்காந்து ஒக்காந்து அந்த சூடு வந்து அவங்களுக் வந்து அந்த பாடியில ஏத்துக்குவாங்க அதுனாலதா வந்து மறுபடியு அந்த சூடு தேவப்படு சுனா மறுபடியு வந்து ஒக்காருவாங்க அவதுக்குதா வந்து கொஞ்சராங்கன்னுவாங்க பூனைய ஐயோ கொஞ்சறாங்க ஐயோ மேல ஏறுறாங்கன்னுவாங்க அவந்தோ ஹீட் பாடி இருக்குல்லீங்ளா அந்த பாடியோட ஸ்மெல்லு அவங்களோட ஹீட் வந்து அவங் அவங்க க தோலுக்கு வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க அவங்க
உண்மதாங்க நா நாட் டு பூனையு வளத்தே அந்த நாட்டு பூன ஒரு முற எங்க வீட்டுக் காரு எங்க ஹவுஸ் ஓனர் வந்து திட்னாங்க வீட்டில வளக்கக்கூடாதுன் சொல்லிட்டுனு எடுத்துட்டு போயி நாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி விட்டுட்டு வந்தங்க ஒரு வீட் ல சொல்லிட்டு நீங்க பத்ரமா பாத்துக்கோங்க எங்களால வளக்க முடியல அப்டின் சொல்ட்டு ஒரு அம்மா ரெண்டு குட்டிங்க அதாவது மூணு வாரோ ஆன குட்டிதா கிட்டத்தட்ட மூணு வாரோ ஒரு மாசக் குட்டீன் வச்சிக்கோங்களே அ ஒரு மாச குட்டிய குடுத்துட்டோங்க ரொம்ப குட்டியோன்டுதா இருக்கு அந்த குட்டி ஆனா ஓடு டிங்கு டிங்கு டிங்குன்னு பின்னாடியே அது என்னாப் பண்ணுது நாங்க விட்ட ரெண்டு இன்னைக்கி விட்டொன்னா அன்னைக்கி நைட்டுங்ளேங்க நாங்க எடுத்துட்டு போய் விடும்போது சொல்லுவாங்கள கண்ண கட்டி எடுத்துட்டு போய் விடணு ஒரு டப்பால போட்டு போற வழி அதுக்கு தெரியக் கூடாதுன் சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்தா நாங்க எடுத்துட்டு போய் ஒரு இதுல மறச்சி எடுத்துட்டு போய் அவங்க வீட்ல விட்டுட்டு வந்தோ ஆ பின்னாடி வழியா நெலத்து வழியாவே கொஞ்சோ வழி இருக் குங்க அதுக்கு வேற வழி எப்டி தெரிஞ்ச்சி எந்த வழியா வந்ச்சினு கூட தெரியலே நடு ராத்திரி விடிகாலைல மூன்ற மணிக்கு பாக்குறங்க ஜென்னல் வழியா நாங்க பெட்ல படுத்துட்ருக்கோ எங்க பக்கத்துல ஜென்னல் வழியாதா அது உள்ள ஏறு வரு அந்த நாட்டுப் பூன அங்க ஏறி நின்னுட்டு தொங்கின்னுக்குதுங்க ஜன்னல்ல தருவ கதவ தெற அப்டின் சொல்லிட்டு விடிய காலில்ல நாலு மணிக்கு அது எப்டி வ ச்சுனே தெரில எங்களுக்கு அவ்ளோ ஆச்ரியமா இருச்சு
அய்யோ அப்டி தேனு வன்ட்டுக்குதுங்க பாவு அதா என்னனு தெரில வாயில்லாத ஜீவனுக்கு எவ்ளோ பாசோ பாத்திங்ளா இதே ஒரு மனுச சண்ட போடா நம்ல தேடியா வராங்க சொல்லுங்க அடிப்போடி நீ நன்றது ஒரு ஈகோ பாக்குதுங்க அது இந்த கொழந்தைங்க பாத்திங்ளா என்னதா இருந்தாலு அதுதாங்க ஒரு மனுஷ மேல அவ்ளோ உயிரை வச்சிருதுங்க அதுங்களு அதுதா மனுஷன் கூட அவுங்க அ பூனை மேலயு நாய் மேலயு ரொம்ப அஃபெக்ஷன் ஆய்ட்ராங்க இந்த மாரில்லா அது இருக்கிறதுனாலதா அ
எல்லாரு சொல்லி தா கேள்விப்பட்டிருக்கே எவ்ளோ தூரோ‌ விட்டாலு அந்த பூனைங்க வந்துருட்டுன்னு ஆனா நா கண் கூட பாத்தது யோ இவ்ளோ தூரத்துல அதாது பக்கத்து ஊர்லனே வச்சுக்கோங்களே அது எப்டி வந்ரு அன்னைக்கு அப்பனா விட்டுட்டு வந்ததுலேந்தே அது எங்ள தேடியே அந்த வழியெல்லா நடந்து வந்து நாங்க போய் பைக்ல விட்டுட்டு வன்டோங்க பத்து நிமிஷத்துல அது ஒரு குட்டியு இது பின்னாடியே ஒரு குட்டி மட்டு வன்ட்டுக்குதுங்க பின்னாடியே வந்து அ ஜன்னல்ல தொங்கினு வருதுங்க கதவு தெரேன்ட்டுன்னு
ஐயோ ம் ம் ம் பரவால்லங்க அப்ப கூட உங்க ஹவுஸ் ஓனர் மனசு மாறலிங்ளா
இல்லிங்க அவுங்ளுக்கு அதெல்லா எங்கெங்க தெரியு அப்றோ தூக்கிட்டு போய் திருப்பியு ஒரு மாசோ வீட்லியே தாங்க இருந்துச்சு அப்றோ அத தூக்கிட்டு போய் வேற ஒரு எடத்துல விட்டோங்க அவுங்க வீட்லயே விட்டுட்டு திருப்பியு வந்துது ரெண்டாவது முற அப்றோ எடுத்துட்டு பொயிட்டு வேற வேற திருப்பத்தூர் பக்கோ எடுத்துட்டு போய் கொஞ்சோ தூரமா விட்டாங்க ஒரு பா நாலஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அங் அது என்ன பண்ணியிருக்காங்க நாங்க கொஞ்சோ கடைங்க இருக்குற ஏரியால பாத்து விட்டுறது யாராது எடுத்து
ஏன்னா சாப் ஆமா சாப்பாடு இருந்தா கூட போடுவாங்க நாங்ளு அது இதே தாங்க இதே கத தாங்க எங்க நாய்க்குட்டியு பொம்ள நாய்குட்டி கொட்டின்றதுக்காக கிட்டத்தட்ட நறைய வளத்துட்டோ ஹைட் ஆயிடுச்சு ரொம்ப தொல்லை ஆயிடுச்சு எல்லா அந்த நாய்ங்க நறைய சேந்துருச்சு பத்து பன்னெண்டு சேந்துருங்க நைட்ல தூக்கோ வராது கத்தினே இருக்கு அங்க சரி என்ன பண்ணாரு ஒரு ஆட்டோ இதேதா நீங்க சொன்ன மாதிரிதா ஆட்டோல ஏத்தி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் த ஒரு ஊர தாண்டி கொண்டு கூட்டு போய் விட்டு வந்தாருங்க
ஆ
வந்துச்சுங்க அது கேளுங்க வந்துருச்சு வீட்டுக்கு எங்க வீட்டுக்காரு கலையே வந்துருச்சு அத பாத்த ஒட்னே ஐயோ என்ன பண்றதுன் தெரியாம ஒரு பத்து நாள் மனுசார வச்சுருந்தாரு வீட்லே சரி இருக்கட்டுன்ட்டு அதுக்கப்றோ மறுப்டியு அதே தொல்ல ஸ்டார்ட் பண்ணுச்சுங்ளா அப்றோ எட்துணு போய் புத்துக்கன்னு ஒரு பூ இதுல வுட்டு வன்ட்டாரு பொயிட்டு என்னது அ தோப்புல தோப்பு காருக்கு நாய் வேணுனு ஒட்னே ஆமா விட்டுட்டு மாசோ ஆனா போய் பாத் துட்டு வராரு எப்ப எல்லா டைம் கெடைக்குதோ அப்ப போய் பாத்துட்டு வர்றாங்க அங்க இருக்குதுன்னு சொன்னாங்க ஜெர்மன் ஷப்டுங்க அது ப்ரௌவுனா இருக்கு ப்ரௌனி அது பேரு கண்ணு ப்ரௌன்னா ஆக்கு ஹைட்டு அப்டி கொலைச்சிச்சுன்னா நாலுவீட்டுக்கு கேக்கு பயப்புடுவாங்க எல்லா எங்க வீட்டான்ட வரதுக்கே
ம்
அப்டிதா வெச்சிருந்தோங்க ரெண்டு நாயு வெச்சிருந்தோங்க ஒன்னு அப்டியே நரி மாரி இருக்கங்க அது பேரு எனக் தெரியில
ம்
டாமியு ப்ரௌனியு ரெண்டு பேரு வெச்சிருந்தோ எனா பண்ணுறது எங்களுக்கு ஆசதா இப்போ பூன வெச்சுன்னுக்குறோ டிடி டிடி சிட்டுனு ரெண்டு பூன வெச்சிருக்குறோ
அ
ஆ கரெக்டா நாங்க கூப்ட்டா எங்க இருந்தாலு ஓடி வந்துரு ஆனா கரெக்டா கறி மட்டும்தாங்க சாப்டு பால்ஸ் சோறு காய்கறிகள் அதெல்லா சாதோலா எதுமே டச் பண்ணாதீங்க அது ஒரே கறி மட்டுதா போட்னுங்க அதுக்கு கறிய தவர எதுமே சாப்ட்டாதுங்க ம்
இந்த பொண்ணையு நாங்க தூரமா விட்ட போன இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல என்னோட ஃப்ரெண்ட் வீடு ஒன்னு இருக்குங்க அவுங்க வீட் வீட்டுக்கு நாங்ககிட்டத்தட்ட ஒரு மூணு மாசோ கழிச்சு நாங்க போனோ அதுக்கப்புறோ ஒரு மூணு ஆறு மாசோ கூட ஆய்ட்ருக்கு அதுக்கப்புறோ போனா அவுங்க வீட் டு குள்ளருந்து ஒரு சத்தோ வந்ச்சு மியானு அது எங்க பூனையோட சவுண்ட்டு எங்களுக்கு தெரியு அது இப்ப கத்துற விதோ எ பொண்ணு இருன்ட்டு அம்மா நம் ஓ ஆ ப்ளாக்கி சவுண்டு கேக்குதுமா அப்டின் சொன்ன ஆ ஆமாடி அதே மாரிதா கேக்குது அப்டின்னு ப்ளாக்கீனு ஒரு கத்து கத்தந்துதாமா
ம்
என் பாப்பா குடு குடு குடு குடுன்னு எங்கந்து வந்ச்சுனே தெர்ல அவ காலயே சுத்தி சுத்தி சுத்தி அவள தடவு அந்த தலைல ஒரு மாரி தடவோ தெரியுங்ளா கால்ல இருந்தா அது மாரி அவ தட தலைல தடவி அவ உட்னே ஒக்காண்டா ஒக்காந்த உட்னே மடில ஏறுது கொஞ்சுது என்னால அந்த ஷாக் ஆறு மாசோ மேலே ஆகுது நீ இன்னுமு எ பொண்ணு ஞாபக வெச்சுனு அவ பக்கத்துலதா தூங்கு அது
ஆ ஆ ஆ ஆ
ஆ அவள ஞாபகோ வெச்சுட்டு அவ்ள வந்து அப்டி கொஞ்சுது ஐயோ ஆண்டி இது இங்கயே இருக்கட்டு இது யாருதுனே தெரில எங்க வீட்டு அடிக்கடி வருது எதாவ்து பால் குடுத்தா குடிச்சுட்டு போய்டுது அப்டின் சொன்னாங்கோ இது எங்குள்துதா நீங் இங்கே வெச்சுக்கோங்க எங்க ஓனரம்மா திட்றாங்க
பாத்தியா எதோ ஒரு விதி எப்டி இழுத்துன்னு போச்சு உங்கள பாக்குறதுக்கு அது
உண்மையா சொல்றே எ ஃப்ரெண்டு வீட்ல இப்ப வரிக்கு நாலஞ்சு முற குட்டி போட்டுசா அங்கேதா அடிக்கடி வருதா தேடி பாத்துட்டு போய்டுதா ஆனா அவுங்க வீட்டந்தே குட்டி போறதல்லாகூட அவுங்க விட்டு மாடிலதா ஆனா எனக்கு இந்த ஊர்லயே நா அதிகமா போவனாலே அந்த அக்கா வீட்டுக்கு மட்டுதா அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டுதா அவுங்க வீட்லயே அது தேடி வந்து அங்க தங்கிருக்கு அப்டின்னு போம்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சிரியமாக இருந்துச்ச அந்த விஷ்யோ
தியுந்தாங்க அப்படி தங்க இக்குது வாயெல்லா பூச்சிங்க பாவோ அதெல்லா நனச்சாவே ரொம்ப கவலையா இருக்குங்க
அது வரிக்கு மாடில வந்து சுத்திட்டு வெளியவே இருந்த பூன எங்கள பாத்துட்ட உட்னே வீட்டுக் குள்ள வர ஆரம்பிச்சிச்சா அவுங்க வீட்டுக்குள்ள
ஓ ஒ ஒ அப்ப வந்து வந்து பாக்குது ஒரு வேல நீங்க வந்துற்றீங்கன்றதுக்காக போய் தேடுது போல இக்குது
ம் பாப்பா வந்துட்டு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து பழகிட்டா அன்னிக்க அவுங்க வீட் ல ஐயோ இது எங்குள்துதா பூனன் தூக்கின் போய் வீட்டுக்குள்ள போனதுமே அடுத்த நாள் வீட்டுக்குள்ளலா வந்து பாக்குது ஆனா அந்த பூனைக்கு வரிக்கு பழக்கோ என்னன்னா ஆ இன்னொருத்தரோட வீட்லயா இருக்கட்டு எங்க வீட்லயே இருக்கட்டு அதாது இப்ப கிண்ணத்துல எங்கயாது பால் இருந்தா குடிச்சுடு திருடி அப்டின்னுலா சொல்லுவாங்க இல்லையா
ஆமா
அந்த பழக்க எல்லா கெடையவே கெடையாதுப்பா
ம் எங்க பூன கூடப்பா இதேதா இதேதா இதேப் பூன தா வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள கூட வந்து இதுவர எதுமே தள்ளி உட்டதில்ல சாப்பிட்டது கெடையாது எதுவுமே கெடையாது வெளியவே நிக்குங்க திட்டுனா அப்டியே மூஞ்சி சின்ன ச வச்சுனு ஒக்காந்துக்கு கரெட்டா அந்த மரத்தாண்ட ஒக் ஒக்காரு இல்ல மேல போயி ஒக்காந்துக்கு அவ்ளதா எங்கள எந்த டிஸ் டப்பன்சு பண்ணாது யாரு வீட்டுக்கு போகாது எல்லாரு சொல்லுவாங்க பூனைய லாவண்யா ஒன்ன மாரியே வளர்த்துக்குற வெளிய வராத அதே மாரி உங்க வீட்டு பூனை உங்கள மாரியே வளருது பாருனு வாங்க சீரியஸாவே
ம்
அவ்வளோ இதுவா கொன்னாடா இதுன்ட்டு ம் ம்
அது உண்மையாவே வெளிய போகாம நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு மட்டுமே காவலா இருந்துட்டு அது சொல்லுவாங்க நம்பலகான நம்ப வீட்டுல பூனையோ நாயோ வளர்த்தோனா நம்பளுக்கு வர்ற ஒரு கஷ்டத்த அது ஏத்துக்குமா
அது ஏத்துக்குமா ஆமாம் இது நீங்க சொன்ன மொறுகு ஒரு இன்சிடென்ட் ஆகுது எங்க அக்கா வந்து ரொம்ப சிக்காயிட்டா ஒரு டைம் ரொம்ப ஒரு மாறி ஆயிட்டா ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது ஹாஸ்பிட்டல்ல சேத்திருங்கன்ட்டாங்க பல்சுலா ரேட்லா கம்மி ஆயிடுச்சு கரெக்ட்டா மைக்கய்ச்சு உல்றாங்க எங்க நாய் வந் து எங்க அக்காவயே இப்டியே பாத்துனே இந்ச்சு அன்னைக்கி வந்து ஒரு தெய்வம் மாரி பாத்தோங்க அந்த நாய எங்க அக்காவே பத்துச்சி கிட் ட வந்துச்சு எங்க அக்காவ தட்டுச்சு தலமேல கை வச்சுச்சு கால தொட்டுச்சு போய் செத்துருச்சுங்க அந்த நீங்க நம்புனா நம்புங்க நம்பா காட்டிப்போங்க எங்க அக்காவ போய் டச் பண்ணிட்டு அது போய் உயிர உட்டுருச்சுங்க அப்டியே சுருண்டு விழுந்துருச்சுங்க அது நாங்க என்ன நெனைக்கோ சொல்லுங்க எங்க அக்கா ஓ ஓ உயிர் வந்துருச்சு எங்க அக்காக்கு மொ முழிச்சிகிட்டா அவ முழிக்கிறதுக்கு அது சாகத்துக்கு கரெக்டா இருந்துச்சு அப்டியே எங்க தா எங்க அக்காவ போய் தட்டிட்டு இப்டி கால்ல இப்டி தட்டி தட்டி இப்டி இப்டி எழுப்பிட்டு அது போயிட்டு அப்டியோ மாங்கா மரத்து கீழே படுத்துச்சிங்க அப்டியே போயிடுச்சுங்க உயிர் எங்க இன்னிக்கி வரையுங்கூட அது நெனைச்சவே எனக்கு அழ வந்துருங்க எங்க அந்த நாய் எங்க இது அவ்ளோ இதுவா பாசமா வளர்த்தோ அத எங்களுக்காக அது உயிரே உட்டுச்சு நாங்க ட்ரெயின்ல குடியாறத்துக்கு போறோ வச்சுக்கோங்க எல்லாருமே எங்க ட்ரெயின் வந் து ஏத்தி உட்டு ரிட்டன் வந்து வீட்டான்ட வன்ட்டுகுங்க ச நைட் டு வரவ நீ எங்கள வந்து ட்ரெயின் ஏத்தி விட்டு போடாப்பா வீட்டு விட் டுக்கு போ வாரே போவோ போ சாமினு ரெண்டு பேரு கொஞ்சுவாங்க எங்க அப்பா அம்மா
ம்
கொஞ்சுச்சுனா வீட்டான்ட வந்துரு நாங்க வர வரைக்கு சப்போஸ் ரெண்டு நாள் தங்குற மாரி ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி எங்க ஆயாட்ட சொல்லிடுவோ த சாப்பாடு குடுக்க சொல்லி சாப்ட்டுட்டு வீட்டுல இருக்கோ நாங்க ட்ரெயினனுக்கு போறோனாவே எங்க கூட வந்துருங்க நெஜமாாதாங்க அந்த் அதெல்லா வந்து மனுஷங்கிட்ட கூட அது எதிர்பார்க்க முடியாது எனக்கு தெரியுங்க அதெல்லா செரி தோழி அடுத்த இணைப்புல கண்டிப்பா இருங்க நானு உங்களுக்கு கால் பண்ணுறே மறுபடியு
செரிங்க நன்றுங்க
ஆ